ஆஹ் ஹலோ
உம் என்ன பண்றெ
சும்மாதா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
இந்தா தே மாம்பழம் சாப்ட்டுக்கு இருக்கோம்
மாம்பழமா சாப்டுங்க சாப்டுங்க ஆமா
உம்
உம் தேங்க யூ
அப்பா என்னபந்து
இந்தாத வெளயாட்றா
உஹம் உஹம்
உம்
ஹுஹும் கால பேசுனியா இங்கே
எங்கே அண்ணிக்கிட்டயா இல்ல இல்ல இனிமேதாப் பேசுனும்
பிஸியா இருக்குத போல மெசேஜ் போட்டேன் பாக்க கூட இல்ல அங்க
ஆமா இங்க வெளியில இருந்தாங்களா போன் பண்ணேன வெளியில இருக்கேன் வந்து பண்றேன் நா அ
அதுவுமா
அத் தெர்லயே அண்ணனுக்கு மட்டுதா பண்ணோ ரெண்டு பேருந்தா போயிர்ப்பாங்கன் நெனக்கிற
ம் ம் ஆமாம்மா ஆமா அதுதே குடிக்கிர் தெரிது
ஆமா
ம்
ம்
அவுங்குட்டலா கால் பண்ணி பேச மாட்டியோ பெரியவுங்களோடலா
அ ஹ அவுங்கிட்ட பேஸ் மாட்ட இங்க அண்ண ப்பயாது ஃபோன்னா பண்ணுவாங்க இல்லனா பண்ண மாட்டாங்க ஏதாது ஒரு விஷ்ய பேஸ்ணுனா அவுங்குகியே சுத்தமா பண்ண மாட்டா ஒரு தடவ எங்க அப் அம்ம முன்னடி ஃபோன் பண்ணாங்க
ம்
முன்னாடி நாங்க அங்க அந்த கோணாபட்ல இருக்குமோது அப்ப எக் துமே சொல்லல இவ்ங்க எங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு எதும்மே சொல்லல எங்க அண்ணன்ட்ட என்ன சொல்லிருக்குறாங்க அ அ உங்க சித் சி தா சொன்னாங்க நீங்க இப்டி தனியா தா நல்லதுன் சொ உன்னாங்க அப்டின் பொய்யா சொல்லி குடுத்துடாங்க தனியா வந்தத ப்ரச்சனே இல்ல நல்லது அப்புடின்னு சொன்னாங்க ஃபோன்லதாஸ் சொன்னாங்கன் சொல்லிட்டாங்க
அ
அதுலேந்தே எங்க அண்ண சொல்ட்டாங்க நீங்க எதுக்கு யாருக்குமே அதுக்கு ஃபோன் பண்ணி பேசாதீங்க அது ஒன்னுனா ஆமா ஒ ஒன்னுனா ரெண்டு மூணுன்னு சொல்லு நீங்க எது பேசுறதா இர்ந்தாலு நேர்ல பேசிக் ஏங்க போன்ல பேசாதீங்கன் சொல்ட்டா அதுல இருந்தே எனக்கு பய நம்ம எதாது சொல்லி வுட்டுட்டு
மே அது ஒரு மாரி பாக்கு ஒரு வித் தியாசமா
ம் ஏ அப்டி இருக்காங்க ஆரம்பத்துல அவங்க ஒழுங்கா தா இருந்தாங்க
அ
எங்க அண்ண பொண்ணு தா ஒன்னு ஒன்னா ஒங்ககிட்ட சொல்லிக்குட்டி இவங்க கிட்ட பேசாத அவங்ககிட்ட பே
ம் சொல்லுமா ம்
அப்டின் சொல்லி வுட்டுறாங்க அதனால இப்ப அவுங்களு அப்டி இருக்குறாங்க
கடசில அவங்க ஃபேமிலியோட அவர் அங்கிட்டு மிங்கில் ஆகு
ஆமா அங்க அது ஜாய்ண்ட் ஆயிட்டாங்க ம் அப்டி இல்ல அவுங் களு வேணு இவுங்களு வேணு எல்லாருமே வேணு தா நெனைக்கணு ம் லாஸ்ட்டா இப்டி மாத்திட்ட அதனா தா அங்க கிறதுல்ல
அ அ
ம் எதுக்கு அப்பறோ நம்ம எதுமே சொல்லாம நம்மதா சொன்னொன் சொல்லி இவங்க எதா சொல்லி உட்டாங்கனா
அ
ம்
சேரி சேரி ஆமா அதுவரையு பேசாம இருந்துக்கிறதே நல்லது ஒண்ணு இதனால நம்ம ஒண்ண சொல்ல பொய் அது ஒண்ண போட்டு உட்டுச்சுன்னா போச்சு ஆமா ஆ அது கா பாத்தாலே தெரியுது அது இங்கட்டு இங்கிட்ட போட்டு உட்டு வேல பாக்கும் போல
ஆனா நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா அமைதியாவே இருக்கிற மாரியே தெரிவாங்க எவ்வளோ ஆமா ரொம்ப அமைதியா போய் அப்டில்லா ஒரு புள்ள இருக்குதான்ற மாரி யோசிக்கிற மாரி இருக்கு
என்னம்மா
இல்ல இப்டில்லா இருப்பாங்களா அப்டின்ற மாரி அமைதியா இருக்கு ஃபேஸ்ல்லா பாத் தா ஆனா நமக் கூடாது
பாவோ ஒங்க இவுக ஒங்க பெரியம்மாவா
ஆமா பாவம் எவ்ளோ வேல செஞ்சிருக்குறா
எவ்ளோ வேல இந்த வீட புடிச்சு இம்புடு கொண்டு வந்து வச்சு பண்ணி கடசில அவுங்களே வெளிய போங்குனு அனுப்பிட்டு
அ ஆமா
தெரியில தெரியுமா நா சொல்லுவே ரெண்டு பேர் திமே நானே சொல்லுவே ஆமா என்ன வந்தவுங்க பாக்குரான் வீங் இவுங்க அழுத்
ஆ அவ அ அண்ணி பாக்குறாங்களோ இல்லையோ அண்ணந்தானே ஃபர்ஸ்ட் பாக்கனு அவங்க அம்மா அப்பாதான அதவே யோசிக்காம ம் ஒய்ஃப்ந்தா வேணு அம்மா அப்பாவுந்தா வேணு ரெண்டு பேருமேதா அப்ப இவுங்க விட கூடாதுல்ல இவுங்க இவுங்க மனசு எவ்ளோ கஷ்டப்படுது
ஆமா ஆமா ஆமா
பாவ ரொம்ப பாவ
ரொம்ப பாவ இதுக்கிட்டயுமே சோ எங்கக்காதா எ அக்காட்டயுமே எறங்கி போறாக அங்கயு எறங்கி போறாக எனக் நல்லா தெரியு எங்
இல்ல அண்ணிலா அப்டிலா பேச மாட்டாங்க உங்க வார்த்தைலயே ரொம்ப பேசி ட்டாக
ஆ
ம்
ஆனா பாக்க அப்புடி தெரியல அது பேசியே நா பாத்ததுல்ல ஊம கொட்டா மரி பாக்கு
இல்ல நீ அவ்ங்க பேசிய பாத்ததுல பேசுற கூட தாரணி வா அப்டின்னு மெதுவாதா பேசுவாங்க
என்னமோ அது மூஞ்சி ஆலண்டாத மூஞ்சூர் மூஞ்சி மேரி இருக்கு பாக்குறத்க்கு அப்டி பாக்கு நம்ம போனோனா குறு குறுன் பாக்கு என்னன் இததா பாக்குதுன் தெரியாது இந்த தரவ ஆ உங்க அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கல போகையில கூட வந்தாக
ஆமா
நம்மத நீங்க எல்லா உள்ள இருந்தீல்ல நா டக்குனு வெளிய ஓடிட்ட
உம் அ இருந்தாங்க
ஆஹ் இவரு கெடுத்து வெச்சிருக்காரு கெத்தா சொல்லி சொல்லி வெச்சிருப்பார் போல இருக்கு அதெல்லா ஒருத்தவங்கள பத்தி ஒரு தர குறைவா ஒரு எடத் துல சொல்லி வெச்சோம்னா
அப்புறோ அவுங்க அப்படிதா நினைப்பாங்க அவுங்க இன்னமும்தா மட்டமாதா நினைப்பாங்க உம் எப்பவுமே யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வராங்களோ இல்லையோ நம்ம குடும்பத்தை வந்து உயர்த்திதா காட்டுனு அவுங்க கிட்ட போய் உஹ் போய் எ எங்க அம்மா வந்து இப்படிதா எங்க அப்பா வந்து இப்படிதானு சொல்லி சொல்லி வெ ச்சு அவுங்க மதிக்கிறதே இல்ல அவுங்க ரெண்டு பேருமே மதிக்கிறது இல்ல அதே மாரி பெரியம்மா வாஷிங் மிஷின்ல துணி போடுறதுக் கூட சண்ட வரு அத சொல்லி குடுத்துருக்குறாங்க போய் எங்க அண்ண
வாஷிங் மிஷின் வாங்கவே போட்டதெல்லா யாரு
எங்க பெரிய அண்ணத வாங்குனாங்க வாங்கி இங்க பெரியம்மாக்காக வாங் கினது பெரியம்மாதா துவச்சிக்கிட்டு இருந்தாங்க அது என்ன ஆயிருச்சு து வந்தோன்ன நான்தா இந்த வாஷிங் மிஷின் எல்லா வாங்கின
உம்
நா வாங்கி நான்தா எல்லாமே ஒரு டி வில்ல டி வி கூட நான்தா வாங்கினேன் இவுங்க எதுவுமே வாங்கினதே இல்லனு சொல்லி அது லாஸ்டா என்ன சொல்லிருச்சு எங்க வீட்டுக்காரதானே டி வி வாங்குனது வாஷிங் மிஷின் வாங்கினது நா எடுத்துட்டு போய்ற
பொழியும் உம்
அதனால நீங்க இதுல போடாதீங்கனு சொல்லிருச்சா உம் அப்போ அண்ணி வேலைக் கு போய்ட்டு இருந்தாங்கல்ல எங்க பெரியண்ணி
அப்படியா பத்மாலயாலயோ
ஆஹ் ஆமா அப்ப போயிட்டு இருக்கும்போது அங்க துணி போடுறதுக் கூட இப்ப சண்ட வந்துச்சு ம் அதுப்ப துணி போட்டு எடுக்கறனால என்ன ஆயிர போது வேலைக் போயிட்ருக்காங்க பாப்பா சின்ன பொ சின்ன பாப்பாவா இருந்துது அதெல்லா பெரிய சண்ட பண்ணிர்கா
இத போய் கல்யாணம் பண்ணி பாத்து ரொம்ப கஷ்டப்பற புள்ளஞ் சொல் லீவ் ஆவு அவ்வளோ ஆசையா பண்ணாக
ஆமா அப்ப கல்யாண்த்தப்ப கூட என்னத கேட்டாங்கன்னா அவரு குடிப்பாரா இல்லையா அது மட்டு இருந்தா போது அது மட்டு சொல்லுங்க ப்புன் நல்ல பொண்ணு மாரி பேசுனாக ஆமா இங்க அண்ணி பெரிய அண்ணி கிட்டதா கேட்டாங்க ம் லாஸ்டைம் இருந்தாலு அவங்கோ பெத் த்தவங்க மனச வந்து கஷ்டபடுத்தக் கூடாதுல்ல போகு அதனால எவ்ளோ க்கு அவங்க மனசரிஞ்சு சொன்னாலுமே அது ஒரு சாபம் மார்தானே அவங்ளுக்கு
ம்
ம்
கண்டிப்பா அதெல்லா இப்ப தெரியா து அவுவுளுக்குன்னு ஒரு ஆம்பள பிள்ள இருக்குல்ல நாளைக்கு அது என்ன பண்ணுதுன் ஆஹ்
ந்தாலு அண்ணெ பண்ணதுதா தப்பு
அதுத்தாஞ் சொல்றே அவரு தா ஆரம்பத்துலருந்து தூக்கி தூக்கி வச் சு பண்ணி வுட்டாரு போல
ஆமா சின்ன அண்ணேங் கூட இவங்க கூட அங்க ஊர்ல அங்கங்க இருந்தாங்க தள்ளியேதா இருந்தாங்க பெரிய அண்ணே கூடவேருந்தாங்க கூடவேருந்தாங்க இருக்கும்போது உங் இன்னமு கஷ்ட் டமா இருக்கு நெனச்சு நெனச்சு அழுவாங்க பெரியமா அடிக்கடி அங்க இரு கும் போது நா சொல்லிகிட்டே இருப்பாங்க டெய்லி சொல்லுவாங்க ப்டி பண்ணிருச்சு இப்டி பண்ணிரு செணம்
ஆ
ம்
ஆமா அவங்களோட தானே இருந்தா
ஞாமா வந்தப்பல்லா எங்களுக்கு ஞாபோ இருக்குது அவங்க உள்ள ரூம்ல இருப்பாங்க அவங்க அம்மா எனக்கு தெரில ஆனா ஆனே நம்ம கிட்ட நல்லாதா பேசுவாங்க அவங்க என்ன பண்றது கல்யாண ஆன புதுசுலயே ஒன்னு ஒன்னு சொல்லி சொல்லி குடுக்குறது ஃபோன் பண்ணி
ம்
அவுக சொல்லி சொல்லி குடுத்துதா இவங்க பேசுறாகளா என்னன்னு தெரில
உம் ஃபுல்லா அவங்க அம்மாதா பாத்துக்கறாங்களாம்ல ம் திருச்சில இப்டி கொண்டாந்த இப்டி நிறுத்தி இப்டி கொண்டாந்துட்டாக
ஆமா இவங்க ஆரம்பத்துல எங்க பெரியமா பண்ணது தப் போ
ஆ
ஆரம்பத்துல அவங்க ரூம்களுக்கு உக்காந்துருப்பாங்க இவங்க போய் ஆர்லிக்ஸ் போட்டு எடுத்து போய் குடுப்பாங்க தண்ணி வரல தண்ணி புடிச்சு இல்ல எல்லாமே அவங்கவுங்க வேலைய அவங்க செ செஞ்சுக்கதா வேணு
இல்ல எரும மாடு மாரி இருக் க்குகே உன்னையுஞ்சொல்றே என்னையுஞ்சொல்றே நம்ம வந்து நம்ம வந்து ஒரு காபி வேணும்னா நம்ம ஊர நெலமேய்லே தான இருக்கு இது ஏ இவகே ஏ இவகளுக்கு மட் ட்டு இல்லமா இப்ப நா ஏ ஏ அத் அக்காவுக்குமே சொல்றே அளவோட தா வேல பாக்கணு நமக்குன்னு ஒரு சுயமரியாத இருக்கு ஆ நம்ம சுயமரியாதைய நம்மளே எடுத்துக்கிட்டோனா நம்ம அந்த கீழ் தனமா தா பாப்பாங்க
ஆமா
எத்தனயோ தடவ எனக்கு தனியா கால் பண்ணி பேசும் போது சொல்லுவவே ஆமா நீங்கே அவோளுக்கு போயி பாக்கணு
நாங்களு சொல்லுவோ ம் ம் செரி கொழந்தைய பாத்துக்கறீங்களா அது வேற அது பாத்துக்கலா
வாசிக
போய் நீங்க போய் அங்க என்ன பண்ணுவாங்க ஆர்லிக்ஸ் போட்டு குடுக்குறது தண்ணி பாட்டல புடிச்சு குடுக்குறது
ம்
கட்டி இவங்களே தண்ணில்லா ஊத்துறது அவங்க அது கூட பண்ண மாட்டாங்க ரெண்டு பாட்டுல்ல கூட தண்ணி ஊத்த கூடாதா
ஐயயோ ஆ
எல்லாமே சூடுதண்ணி கா காய வச்சு ஆற வச்சு ரெண்டு பேருக்கும ஃபர்ஸ்ட் வேலைக்கு போயிருந்தாங்க இல்ல கல்யாணம் ஆன புது அப்போ இந் மாரி லா நெறைய இவங்களே கெடுத் க்கிட்டாங்க நம்ம மரியாதைன்ற அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல பெரியமா க்குன்னு அது அவங்கதா இது பண்ணிக்கணு
கரக்ட்டு கரக்ட்டு அவங்க சுயமரியாதைய அவுங்கவுங்க தா கா பாத்திகணு
ஆமா
ம் சேரிமா ஒரு ரெண்டு நிமிஷத்துல கட் பண்ணிட் ட்டு நீ கூப்டு என்னையா ந்த வரறே ஆ ஆ சேரிமா